வணக்கோ
வணக்கம்ப்பா எப்பிடி இருக்கீங்க
இருக்கப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்ப நல்லா இருக்கப்பா
வீட்ல எல்லா என்ன விசேஷோ இன்னிக்கு ஞாயித்துக்கெழம என்ன சமையல்
இன்னிக்கு நான்வெஜ் தாப்பா ஞாயிறுனாளே நான்வெஜ் தான
ஆமா இன்னிக்கு எங்க வீட்ல நான்வெஜ் இல்லப்பா ரசம்
ஏம்ப்பா
ஒரே கண்டினியூஸா வெளிய சாப்ட்டு ரெண்டு மூணு நாளா ஒடம்ப முடியாம இருந்தது எனக்கு கொஞ்சோ அதனால சமைக்கல வெளிய வாங்கி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுப்பா வீட்டு சாப்பாடு சாப்ட்டாதா கொஞ்சு சாப்ட்ட மாரி இருக்கு
ஆமாம்பா ஆனா உங்க வீட்ல யாருக்கு ரசோ எறங்காதேப்பா
எறங்காது எல்லாரு வெளிய சாப்ட்டு வயிறு கோளாறு ஆயிடுச்சுப்பா கண்டினியூஸா சாப்டனால அதனால எல்லாருமே ஓகே சொல்ட்டாங்க இன்னிக்கி அதனால ரசோ வெச்சிட்டு கோஸ பொறிச்சிட்டு முட்ட இர்ந்துது மாம்பழோ இர்ந்து து செரி அப்டே அதோட விட்டாச்சு
ஆ ஆ
மாம்பழோ நல்ல டேஸ்டான மாம்பழோ கெடச்சிது எப்பவு இந்த கல்லு வெச்ச மாம்பழந் தானே விப்பாங்க அத ஒரு மாரி சல்லுன்னு நல்லாவே இருக்க மாட்டேங்கிது அத சாப்ட்டா
அ அ அ அ
அதுனால இப்ப இங்க ஒரு இந்த அஞ்சு லைட்டு கிட்ட ஒரு கட ஒண்ணு இருக்கு ஸ்ட்ரீட்லதா வச்சிருப்பாரு ஒரு இந்த ப ழக்கட நல்லா இருக்கு அவுரு வந்து வீட்ல பழுக்க வெச்சு விக்கிறாரா
ஆஹா
செரின்ட்டு வாங்கணு நல்லா இர்ந்தது ரெண்டாவ்த் தடவையு வாங்கணு இப்பவு நல்லா இர்ந்துச்சு பழோ நல்ல ருசி
அப்படியாப்பா நல்லதுப்பா நல்லது
நம்ம இந்த கடையில வாங்குற பழங்கல்லா சாப்ட்டு பழத்தோட டேஸ்ட்டே மறந்து போயிடுது
ஆமாம்பா
எப்பயாவ்து எங்கேயாவ்து ஊரு சைடு போனு ஏலகிரி ஏற்காடு அப்டி போணுனா இல்லன்னா எங்கயாவ் ஆர்கா னிக்கி பழோ அந்த மாரி கெடச்சிது ஊரு பழோ கடச்சத்னாதா பழமே ஞாபக வருது ரஸ்தாலி இதெல்லா இப்ப கடை க்கிறதே இல்ல பாருங்க கற்பூர வாழலா கடைக்குது ரஸ்தாலி கெடைக்க மாட்டேங்குது எங்க பாத்தாலு
ரஸ்தாலி கெடைக்க மாட்டேங்குது மலப்பழோ எல்லா கெடைக்க மாட்டேங்குதேப்பா
அ அப்பல்லா தெருவுல எல்லா எடத்ல்யு தள்ளிட்டு போவாங்க அந்த பழோல்லா
ஆமா இப்ப கெடைக்கல சில பழங்கள் கெடைக்க மாட்
ஆமா அதே மாரி நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லா அந்த ஈச்சம் பழோல்லா வி ப்பாங்க தெரியுமா உங்களுக்கு
ஆமாம்பா ஈச்சம்பழோ எலந்தபழோ இந்த கொற்கலிக்கால்லா சொல்லி வித்துட்ருப்பாங்க
அ ஆமா இப்ப இந்த இதெல்லா கடச்சிது இப்போ இந்த இ தடவ வாங்குன நூறு ஈச்சம்பழோ முப்பது ருவான்ட்டு வித்தாங்க
அப்படியாப்பா நா ஈச்சம்பழோ இது வரிக்கு சாப்ட்டதே இல்லப்பா எப்படிப்பா இருக்கு
குட்டி குட்டியா இருக்குமே நீங்க பாத்ததுல்ல எலி புழுக்க மாரி குட்டி குட்டி குட்டி குட்டி சைஸ்ல இருக்கு
அப்புடிங்களா அது எதுக்கு நல்லது
பேரிச்சம்பழந் தான்ப்பா பெருசு பெரிய சைஸ் ஈச்சம்பழத்த தா பேரிச்சம்பழோன் சொல்லுவாங்க
ஆஹா அ
சா இருந்த ஈச்சம்பழோ வெறு ஈச்ச அது பேரீச்ச
ஓஹோ
அப்புடியே பேர்ச்சம்பழோ மாரியேதாரு க்கு ஆனா அளவு வந்து கம்மியா இருக்கு கொட்டையில கொஞ்சூண்டுதா மேல சத இருக்கு
அ அ அ அ
கு சாப்பிறதுக்கு அப்பல்லா ஸ்கூல் படிக்கும்போதெல்லா விப்பாங்க அந்த மாங்கா பத்த இது
அ அ இப்ப எங்கப்பா எல்லா காலோ மாறி போச்சுல்ல
ஆமா ஸ்கூல் வாசல்ல இப்பல்லா எங்க இந்த கடைங்க சிக்கன் கடைங்களு காப்பி கடைங்க இதெல்லா தா விக்கிது
அ பீஸா பர்கர்ன்னு போயிட்டாங்க எல்லா
அதுக்கப்புறம் பாத்தா கொஞ்சு வளந்து ஹெல்தி ஃபுட்டுன் சொல்லி ஓட்ஸு அது இதுன் தின்னுட்டுருக்காங்க நீங்க ஸ்கூல் உங்க ஸ்கூல் பழைய வாசல்லெல்லா என்ன விப்பாங்க அங்கெல்லா அப்பல்லா சின்ன பிள்ளயா இருக்கும்போது
அப்ப வந்து கொய்யா பழோ அது நறைய விப்பாங்கப்பா மாங்கா விப்பாங்க இதெல்லா தா நா பாத்துருக்குறே
ஆமா அதல்லா நல்லாதாருக்கூ அப்பல்லா வேற இது வேற நாலஞ்சு பேரா வேற காசு எடுத்துட்டு வந்து சேத்து வாங்குவோ நாங்க
ஆ ஹா
மாங்கா அந்த உப்பு மெளகாத்தூள்லா போட்டு பேப்பர்ல வச்சு குடுப்பானுங்க ஆளுக்கு கொஞ்சே ஒரு ஒரு பீஸு ஒரு மாங்காவையே அஞ்சா ஆறா அப்டி ஒரு பத்த போட்டு வச்சிருப்பாங்க
ஆ ஹா ஹா
தேட்டு இந்த உப்பு மளகாத்தூள்கூ அடிச்சுகிட்டு வீட்டு வந்து சேருவோ அப் தின்ட்டு
ம் ம்
நாங்க இந்த கௌமெண்ட் ஸ்கூல்ல தா படிச்சோ அந்த ஸ்கூல்லயே வந்து கேட் டுக்கு வெளியே வந்து ஐஸ்கிரீமு பஞ்சு மிட்டாயி இதெல்லா விக்கூ கேட்டு ஓட்ட வழியா காச குடுத் து வாங்கிப்போ நாங்க
ஏப்பா இப்ப பஞ்சு மிட்டாயல்லா விக்கிறாங்களாப்பா இல்லேல்ல
இப்ப அதுவே வந்து கொஞ்சோ ஹைடெக்கான எடத்துல தா பஞ்சு முட்டாயே விக்கிறாங்க இந்த சில் சமயோ அந்த கல்யாண வீடு நெல்லலா கட மாத்ரி போடுறாங்கல்ல பாப்கானு ஆ அதுலருக்கு அப்டில்லனா சில பெரிய கே பெரியவே விஜிடேரியன் கடைங்கள்ல ஒரு கெ இதுவா ஒரு தனியா ஒரு கட மாத்ரி போட்டு வச்சிருக்காங்க இத
ஆ ஹா
அப்டில்லன்னா இந்த பார்பிகியூ அந்த மாதிரிலா போனோனா அது ஒரு பங்கா இருக்கு அதுலயே பானிப்பூரியு அது இதுன்ட்
ஆ ஹா
அதெல்லா இப்ப விக்கற்தில்ல இப்ப யாரு அது அவ்ள விருப்பப்பட்டுவே வாங்கற்தில்ல ஆமா நம்ம அப்பெல்லா ஒரு இனிப்பு கெடைக்கது ஒரு பெரிய விஷ்யமார் க்கூ நம்ம அத வாங்கி சாப்பிடுவோ இப்போ கொழந்தைங்கதா காஸ்ட்லியா ஃபாரின் இனிப்பெல்லா வாங்கி சாப்டுதுங்க அதுங்குளுக் பஞ்சு முட்டாய் எம்மாத்றோ
அத சொல்லுங்க இப்ப எல்லா பெறந்ததுமே எல்லா பீஸா பர்கர்ல கை கழுவுறாங்கல்லப்பா
ஆமா ஸ்வீட்டுனா கூட எல்லா இட்டாலியனு அப்டி இப்டின் சாப்டுதுங்க
ஆமா
அவுங்க கிட்ட போய் பஞ்சு முட்டாய நீட்னா அவுங்க என்ன பண்ணுவாங்க
இப்ப ரொம்ப அந்த ஃபேமஸா திராமிஸுன் ஒன்னு போகுதுப்பா
என்னப்பா
திராமிசு
ஓ அப்பிடியா நா கேள்விப்பட்டதில்லப்பா
ஆமாப்பா ஆமாப்பா வெறை அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ல வச்சு விக்கிறாங்க அப்டியே ஜெல்லி மாதிரி அது இப்ப ரொம்ப இதுவா போகுதுப்பா
ஓ நா கேள்விப்படல அத இதுவரைக்கூ அப்பல்லா ஒரு கல்ல முட்டாய ஒரு துணில மடிச்சு வாயில கடிச்சு ரெண்டு பேர் பாதி பாதி எடுத் த்து சாப்ட்ட காலோ அதெல்லா ஆமா பல்லுபடாம ப்ப ஒடைக்கிறோன் சொல்லி யூனிஃபாம்ல மடி இ ஒடச்சு எடுப்போ
ஏம்பா அந்த காலம் இப்ப அத நெனைச்சு பாத்தா அவ்ளோ சந்தோஷமா இருக்குதுப்பா
ஆமா எல்லா
இப்ப பிள்ளைங்களுக்கு எங்க அதோட அரும தெரிது
அவ்ல நமக்கு அதெல்லா கெடைக்கிறது இப் இப்ப நல்லா டெவலப் ஆயிடுச்சி ச்சிகண்ட்ரி எல்லாருகிட்டையு பண வசதி இருக்கு இல்லன்னா அப்பெல்லா ஞாத்திக்கிழமை ஒரு நாள் நான்வெஜ் அதுவு கம்மியா தா எடுப்பாங்க
ஆமாப்பா
ஆ இப்ப எல்லா வாரம் எல்லா நெனச்சப்ப எல்லா சாப்பிறமேப்பா எங்க போனாலு
ஆமாப்பா ரொம்ப காலம் மாறி போயிடுச்சில்லப்பா
கண்டிப்பா காலம் மாறிடுச்சி வளர்ந்துட்டோ அதுக்கான பொருளாதார வளர்ச்சி வந்துருச்சில்ல
உம் இப்ப அப்பல்லா பிரியாண் டிங்கறதே ஒரு பெரிய இதுதானே இப்பா நமக்கு
ஆமா யாராவது முஸ்லிம் வீட் இவுங்கள்லா யாராவது குடுத்தாதா உண்டு இல்லைன்னா யாராவது தெரிஞ்சவங்க ஃபேமிலிலருந்து யாராவது குடுத்து உடுவாங்க அது எப்படி பண்ணனுன்னு வேற தெரியாது யாருக்கு
ஆமா இப்ப பா பண்ணே இப்ப பத்து நிமிஷத்துல பிரியாணி செஞ்சு சாப்ட்டுல்லா அந்த அளவுக்கு ஆயிடுச்சி
ஆம்மா இத்தனைக்கு இப்ப எல்லாரு வீடுகள்லையு வேற பிரியாணி பண்றாங்க எல்லாரு கத்துக்கிட்டாங்க இருந்தாலும் இப்பதா பிரியாணி கடைகளு ஜாஸ்தியாவு இருக்கு
ஆமாம்ப்பா
அப்பல்லா யாருக்கு தெரியாது அந்த அளவுக்கு கடைங்க இல்ல வருமானோ இருக்கு எனி டைமுட்டு த்ரீ டைம்சும் சாப்பணும்ன்ற மாரி ஆ ஆயிட்டாங்க மக்கள் பிரியாணியே சாப்பணு
ஆமாம்ப்பா
காலையில கூட சாப்பறாங்களே விடிய காலையில பிரியாணி நடுராத்திரியு பிரியாணி அடிக் டிஷன் ஆயிடுத்து அது ஏதோ ஒரு இது மாரி அது ஒரே ஒரு ஒன் பாட் ரைஸா ஆயிடுது இல்ல அது எல்லாமே வந்துருது கறி சாப்பாடு இப்ப நம்ம தனித்தனியா கொழம்பு அதெல்லா ஊத்
உம் இப்ப இருக்க பிள்ளைகளா அத விரும்பி சாப்புறாங்கல்லப்பா இப்ப காய் பொரியல் எல்லா குடுத்தா யார் சாப்புடுறா அதே பிரியாணி கொடுங்க அஞ்சி நிமிஷ் விசெத்துல சாப்ட்டறாங்க
ஆமா நானே பேசாம வெஜிடேரியனா மாறிலான்னு இருக்கேங்க ரொம்ப வயசா ஆயிடுச்சு முடிய மாட்டேங்குது நான்வெஜ் சாப்படறது ஒத்துக்க மாட்டேங்குது
அப்டிங்களா நல்லதுங்க நல்லது
நானு எப்டியோ மல்லுக்கட்டி மாறங்க ஏதோ டயட் எல்லா ட்ரை பண்ற சாப்பறேங்க எங்க வீட்டுல இருக்க கழுதைங்க
ஆ ஹ விட மாட்டேங்கிறாங்க என்னத்த பண்றது பாருங்க
வாய் கட்டுப்படுத்த முடியேலீங்க நம்மளால
ஆமாங்க ஆமாங்க
என்னத்த பண்றது வாய கட்டுப்படுத்தாம டைட் டு இருக்கலாம்னு பாத்தாலு அப்டியே ஒரு டைட்டே இல்லலைன்றானுங்க
நீங்க வாய வேணா பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்கல்ல
இதுதாங்க பண்ணணு
உம் ம் வாங்க என் கிட்ட வந்து ஒரு வாரோ இருங்க நல்லா இழச்சிடுவீங்க
ஐய்ஐயோ நீங்க சொல்றத பாத்தா சோறு போடவே மாட்
க் ஆமாங்க அப் இப்டி கடுமையா டயட் இருக்கணுங்க நீங்க
அப்டி இருந்தாதாங்க வயிடுலா கொறைக்க முடியுங்களோ
ஆமா
ம் நானு செய்றே செய்றே
அ நல்லாலதுங்க
ம் பாப்போ ஏதாவது ட்ரை பண் எப்டிங்க இருக்கு இன்னிக்கு
என்னங்க
வெயில் எப்டி இருக்கு இன்னகக்கு
வெயில் கொஞ்ச ஜாஸ்தியாதாங்க இருக்குது
ஆமாங்க வெயில் பொலந்து கட்டுதுங்க இங்கெல்லா
ஆமாங்க வீட்ட விட்டு வெளியில வர முடில
ஆமா என்னங்க ஜூன் வந்துடுச்சு இன்னு வெயில் கொறஞ்ச பாடா இல்லங்க
ஆமாங்க அடுத்தது கா குளிர்கால மழ காலமே வந்துரு போல இருக்கு வெயில் கொறஞ்ச பாடா இல்ல
ஆமா எதோ எதோ சொல்றாங்க அந்த எல் நீனுனால வெயிலு அதிகமா இருக்கு மழையு அதிகமா இருக்குன்றாங்க
அப்டிங்களா
ஆமா எல்லாமே கொஞ்ச கடுமையாதா இருக்குமா
மழைய சமாளிச்சிட்லா போலருக்கு வெயில சமாளிக்க முடியல ஆனா மழ வந்தா மழைய சமாளிச்சிட்வோ வெயில் இது பண்ண முடியா மாத்தி மாத்தி சொல்ல வேண்டிய
ஆமா எதுவுமே அளவுக்கு மிஞ்சி வரும்போது கொஞ்சொ கஷ்டமா தானே இருக்கு
ஆமாங்க ஆமாங்க
சேரி எப்டி சமாளிச்சுதான ஆகணு பாப்போ
ம் ஆமா வேற என்னங்க
வேற என்னங்க சமாளிப்போ என்ன பண்றது நன்
நன்றிங்க